ஹலோ கேட்குதுங்களா
ஆ எனக் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ம் கேக்குதுங்க
என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேங்க சும்மாதாங்க
சரி சரி சாப்பிட்டாச்சுங்களா
ம் சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்பிட்டீங்களா
இல்லங்க இனிமேதா
இனிமேதானுங்களா
ஆமா ஆமா என்ன சமையல்
சமையல் வந்து இந்த பச்சை பயிரு இருக்குல
ஆம ஆமா சரி சரி சரிங்க
அது கொழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களா சல்ல அதனால் அத வச்சாச்சு
பரவால்லையே பயிரரு வகை எல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நல்ல விஷயம்தான்
ஆஹ ஆமா அது கொஞ்சம் நல்லாருக்கும் டேஸ்ட்டா அப்படின்ந்து சாப்பிடுவாங்க
அதா‌அதா
அந்த சுண்டல் குழம்புல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது கொஞ்சம் கடையல் மாதிரி இருக்குமா
அதனால சாப்பிடுவாங்களா
அது நா கொஞ்ச நல்லா வைப்பேன்னா ஸோ அவங்க நல்லா சாப்பிடுவாங்க சுண்டல்லா கொஞ்ச உரப்பா இருக்கு காரமா இருக்கும் கார அடிக்குறதுக்கு கார அடிக்குதுமா அப்டின்னே சொல்லுவாங்க இது கொஞ்ச அவ்ளவா உர உரப்பு இருக்காது தாவரமாக இருக்காது அதனால சாப்பிட்ருவாங்க
ஓ ஓகே ஓகே எங்க பயிறு கீரையெல்லா குடுத்தா புள்ளைங்க சாப்பிடறதே இல்ல இப்பல்லா
ம்
பரவால பயிரு சாப்படுறாங்கன்னா நல்ல விஷயந்தான அந்த அதுல்லா பழக்கணு பழக்கப்படுத்தி வைக்கிறது நல்லது கொஞ்சமாவது ஹெல்த்தி ஃபுட்டு எடுக்கறது நல்லது ரொம்ப எல்லா டைமு வந்த தோசை இட்லி இந்த மாறி சாப்பிடறது சத்து‌இல்லேலங்க அதுல மாவு வெறு மாவு தானே என்ன இருக்கு மிஞ்சு போனா
ஆ ஆமா நம்ம அதுக்கு தக்கன ஏதாவது ஒரு சட்னி இல்லாம வே சட்னி இல்வ என்ன தேங்காயதா இருக்கு
தேங்காதா வைக்க முடியு இல்லன்னா தக்காளி வைப்பங்க வேற என்ன வைக்க முடியு
அ
ஆனா இப்பல்லா பீட்ரூட் சட்னி கேரட் சட்னி நறைய
ஆமா ஆமா பீட்ரூட் சட்னினா இங்க வந்து தா கேள்விப்பட்டே
ரீட் நானுமே புதுசாதா கேள்விப்பட்டே ம் பீட்ரூட் ஆ நல்லதா இருக்கு பீட்ரூட் சட்னி கேரட் சட்னி கருவப்பில்லைல சட்னி
கருவப்பில சட்னில்லா பண்ண மாட்ட பீட்ரூட் சட்னி தா அடிக்கடி சாப் பண்ணுவோ
அதா அதா அதா கேள்விப்பட்ருக்கே நா இங்க வந்து இதெல்லா
ம் அது சுடு சாப்பாட்டுல போட்டு பெணஞ்சு சாப்ட்டாலே சூப்பரா இருக்குங்க பீட்ரூட் சட் னிலா
நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு எதா ஹெல்த்தியா முடிஞ்சளவு கொழந்தைகளுக்கு புடிக்கிற மாிரி செஞ்சு சேத்துக்கணு அப்பதா அவுங்களு சாப்டுவாங்க
ம்
இல்லைன்னா எதாவது சும்மா காரமா செஞ்சோம்னா சாப்ட மாட்டாங்க
ஆமா ஆம் அது வந்து மீடியமா இருக்கணு காரமு வந்து லைட்டா போட்டு ரொம்பம இல்லாம காம்மியாவு இல்லாம மீடியமா ஏனா மீடியமா இருந்தாதா அவுங்களுக்கு அ ஹஸ்பண்ட்டுக்கு சாப்ட முடியு அ ரொம்ப ஒரப்புல்லாம இருந்தா அவுங்க சாப்ட மாட்டாங்க
அப்படிங்களா
ஆமா
ஆமா இல்ல இல்ல அதா சாப்புண இருந்தா சாப்பட நல்லா இருக்குதா ஆனா கொழந்தைங்களுக்கு வேற என்ன பண்றது கொழந்தை சப்புன்னு இருந்தா அது நல்லாவே இரு கொஞ்சமாது காரமா இருக்ணு கார சாரம இருந்தா
ம் நா என்ன பண்ணுவேன்னா அது காண்டி தாளிக்கிறப்போ எ எடுத்து வச்சிருவே அந்த தனியா எடுத்து வச்சிருவ கொழந்தைங்களுக்குனு அப்ப அந்த வரமிளகாவோட காரோ வந்து அவுங்களுக்கு இருக்காது வெறு மொளகா கார மட் டுதா இருக்கு அந்த குக்கர்ல வேக போடுறப்ப அந்த ஒரே ஒரு மொளகா மட் போடுவோ அந்த டேஸ்டுக்கு குக்கர்ல போடுறப்ப அந்த அந்த காரோ மட்டு தா இருக்கு லைட்டா அப்ப அதுக்கப்புறோ கொழந்தைகளுக் குன் சொல்லி எடுத்து வச்சிருவ வெளிய ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறோ நமக் கானதுல இந்து தாளிக்கிறப்ப வந்து ரெண்டு மூணு வரமிளகா போட்டு தாளிச்சட்டோம்னா நமக் கு கரெக்ட்டா இருக்கு
சூப்பர் சூப்பர் ஆமா ஆமா இது நல்ல விஷயோ ஆனா முன்னாடியே கொஞ்சோ எடுத்து வச்டோம்னா அதா கொழந்தைங்களுக்கு ஏத்த மாரி இருக்கு அதுக்கடுத்து நல்ல காரத்துல வைக்கும்போது நம்ம தனியா வச்சுக்கலா கரெக்ட்டு தா இந்த மாரி பண்ணிக்கலா
ம் ம் ஏனா அவுங்க கொஞ்சோ காரமா இருந்தா சாப்ட மாட்டாங்க ஒரு சில கொழந்தைங்க சாப்ட்டுபாங்க இவுங்க வந்து பிடிச்சதுன்னா சாப்ட்டுபாங்க இப்ப வந்து எனக்கு அது புடிச்சு இருந்துது அப்டின்னா சாப்டுப்பாங்க இப்ப என்ன சொல்லலா இந்த மேகிலா எவ்ளோ ஒரப்பா இருந்தாலு சாப் புறாங்கங்க
அதுல மட்டு ஓரப்பு தெரிய மாட்டேங்கிதா புடிச்சதுன்னா எப்டி இருந்தாலு சாப் ட்ருவாங்க அது என்னமோ உண்மதா
ம் காரோ எவ்ளோ காரோ இருந்தாலு அந்த தண்ணி குடிச்சிட்டாவது அந்த மேகி
அதா அதா அதா ஏனா புடிச்சதுல புடுச்சது எப்டி இருந்தாலு சாப்ட்ருவாங்க புடிக்காதது நல்லாவே இருந்தாலு அத ஒதுக்கிருவாங்க அதானே இப்போ வழக்கொ ஆ அததா எதோ ஒரு காரண சொல்லி அத வெலக்கனு அது என்ன காரணமோ அதுக்கு ஒரு காரணொ காரொ அந்த மாரி எதாவ்து நல்லால்ல புடிக்கல
ம்
நீங்க உங்களுக்கு எப்பிடின இதுல்லா ஸ்போர்ஸ் ஆக்டிவிட்டிலல்லா எதாவ்து இருந்துருக்கிங்களா ஸ்போர்ட்ஸு இந்த மாரி இல்ல என் சி சி கேம்ப்பு இந்த மாரி எதாவ்து அந்த மாரி ஆக்டிவிட்டிஸ்லா இருந்திருக்கீங்ளா?
ஆ என் சி சி ல இருந்துருக்கோங்க என் சி சி இல்ல என் எஸ் எஸ்ஸு என் எஸ் எஸ் கேம்ப்பு என் சி சி ல மோஸ்லி யார் போவாங்கனா இந்த போலிஸ் ஆகுறவ்ங்க
ஆமா ஆ
ஆர்மிக்கு போறவ்ங்க தா எங்க காலேஜ்ல மோஸ்லி போவாங்க அது இல்லாம அது விருப்பப்பட்டு போறவங்கல்லா இந்த பறையட் போ எடுக்கனு அப்புடின்றவ்ங்க மட்டுதா போவாங்க மத்தபடி நாங்களா என்ன மத்தவுங்க வந்து ரே எ தோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதுலல்லா போவாங்க
ஆமாமாங்க அப்டிதா ஆமாமா வெளிய‌ கூட் டுபோவாங்க சர்வீஸ் ஸ்கவுட் இருக்கு ஸ்கவுட்லயு அப்டிதா கூட்டு போவாங்க
ம் ம்
பரவால்லங்க
அல் நெறைய எடத்துக்லா போயிருக்கோ அந்த லீவ் அப்ப கூட்டிட்டு போவாங்க செம்மு லீவ் அப்ப
ஆமாமாமா வெளிய கூட்டு போவாங்க அம் ம் நல்லாருக்கு மா போனதில்ல ஆனா போவாங்க நா வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இருந்ததுனால பெருசா அந்த பக்கல்லா போனதில்ல ஸ்போர்ட்ஸுல அந்த அவுங் வெளாடவே டைம் கரெக்டா இருந்துச்சு
ம் ம் நாங்க இங்க காலேஜ்லந்து ஒரு கிராமத்துக்கு போனோ அந்த கிராமத்துக்கு போயி ட்டு பக்கத்து கிராமந் தா அது டெய்லி போய்ட்டு வர மா ஆனா ஒரு வார போனோ ஆனா காலைல போய்ட்டு சாய்ங்கால வீட்டுக்கு வந்துருவோ வேன்ல போய்ட்டு வேன்ல வந்துருவோ சும்மா அங்க உள்ள மக்கள்ட்ட பேசி அவுங்க அங்க என்ன என்னல்லா பண்றாங்க அப்ப அந்த கோயில வந்து து சுத்தம் பண்றது
சுத்தம் பண்ணுவாங்க ஆமா இன்ஸ நேஸஸ் என் சி சி னால மேக்சிமம் போயி அந்த சுத்தம் பண்ணி அவுங்களுக்கு எதாவ்து ஹெல் ப்புருக்குனா தேவ கேட்டு பண்ணுவாங்க
ஆமா அப்புறமா வந்து லாஸ்ட் டே வந்து கல்ச்சுரல் மாரி வச்சோ சும்மாத அங்க ஒரு ஸ்டே ஸ்டேடியம் மாரி இருந்துச்சு
ம் ஓகே ஓகேங்க
அதுல வச்சோ
சேர் சேர் சேரி வேற வேற எதுலயு ஸ்போர்ட்ஸ்ல எதுல இல்ல நீங்க ஸ்போர்ட்ஸ் அந்த மாரி இதுலைலா
ஆ ஸ்போர்ட்ஸ்லல்லா அளவா நா கலந்துக்லங்க
ம் வேற எதாவ்து காலேஜ் படிக்கிறப்பலா நீங்க டே‌ ஸ்காலரு தா போயிட்டு போயிட்டு வந்தீங்க
ஆமாமா டேஸ்காலர்தா ஹாஸ்டல்ல இருந்தா கூட எதா சேந்துர்லா
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா இல்ல அதாதா அதா டேஸ்காலர்‌ ஹாஸ்டல்லந்தா எதா இதுல டைம் கெடைக்கிறப்ப வெளாட போக அந்த மாரி அதுக்கு தனி டைம் ஒதுக்குவோ வீட்லேனா முடிச்சுட்டு வீட்டுக்கு போவே கரக்டான டைம் இருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்ல வீட் லையு செலங்க செல வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லா சேறக்கு
ம் ஆமாங்க வெளில போணு அப்டின்னே வேண்டா சொல்லிருவாங்க
ஆமாமா ஏன்னா அந்த டூர்னமெண்ட் இந்த மாதிரி இதுக்கு வெளியே போணு தூரமா போணு அந்த மாரிட்ரப்ப கொஞ்சோ யோசிப்பாங்க
ம்
கண்டிப்பா கண்டிப்பா
அதே எங்க வீட்ல வெளிலனாலே உட மாட்டாங்க ம்
சேரி செரிங்க டிரவல் பண்றதுல்லா புடிக்குங்ளா
ம் ம்
ஆமா இல்ல ட்ராவல் பண்ணா சில பேருக் ஒத்துகாது வாந்தி வரு ரொம்ப தூரோ போனா புடிக்காது அந்த மாரி இருப்பாங்க சில பேரு
எனக்கே ஸ்டார்டிங்ல பாத்தீங்கனா நா உள்ளூரு பெருசா அஞ்சாவது வர வெளிய போனதே கெடையாது உள்ள வீட்லே வச்சி வளத்துட்டாங்க ஆறாவது ஹாஸ்டல் சேக்கும் போது ஒரு ரெண்டு மூண் மூணு வாரோ எங்க வேற எ டிஸ்டிட்லந்து வேற டிஸ்டிட்ல போய் ஸ்கூல் சேர்த்தாங்க போம்போது தா பார்த் தீங்கன்னா கையில ஒரு பையோட தா போவே எனக்கு அப்டியே ரொம்போ புதுசா டிராவல் பண்றதுனால வாமிட் அடிக்கடி வரு ஆனா இப்பெல்லா பழகிடுச்சு வெியவே ப டிச்சு படிச்சு இப்ப வெளிய போயிட்டு வந்து வந்து பழகிடுச்சு பஸ்ல ஏறி உட்காந்தகம் வச்சுகங்ளே அப்டியே ஒரு ஜன்னல தொறந்துவுட்டு ஏதோ வேடிக்க பார்த்தோனா எல்லாத்தையு மறந்து அப்டியே ஒரு காட்ட போட்டு பார்த்தோம்னா என்ன சுத்தி உள்ளதல்லா மறந்துட்டு எதோ ஒன்னு அப்டியே வேடிக்க பாத்துக்ட்டே போனம்மா ஏதோ ஒரு நினைவு வந்த அப்டே ஜாலியா போகு அது ஒரு மாரி நல்லா இருக்கு
ம்
சும்மா ஏதாவது நம்ம ஒரு கடுப்பா இருக் கடுப்பா இருக்குனா கூடம் ஆ
வெளிய போயிட்டு வர்லா அப்டிதா இப்ப கல்யாணத்துக் முன்னாடிலா பாத்தீங்கனா நானு என் ஃப்ரெண்டு இருவது ரூவா ஜூஸ் குடிக்க நூறுபாய்கு பெட்ரோல் போட்டு போவோ
அதுதாங்க இருவதுரூவா டீ டீக்கு சொன்னீங்க பாருங்க டீ செலவு தாங்க இப்பல்ல பேச்சுலர்ஸ் லைஃப்ல பெரிய செலவா இருக்கு இங்கெல்லா பாத்தீங்கனா நாங்க சாப்புற நாங்களா பேசி ப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்ப நானு என் ஃப்ரெண்ட்டு இருக்கம்ல நம்ம டீ குடிகிற செலவு மட்டு சேர்த்து வச்சாலே மாசோ ஆளுக்கு ரெண்டாயிர ரூவி மூவாயிர ரூவா சேத்து வைக்கலான்டா அப்டின்ற மாரி பேசிக்குவோ சாப்பாடு கூட இவ்ளோ செலவு பண்ண மாட்றோ நம்ம டீக்கு தா நறைய செலவு பண்றோ அப்டின் சொல்லி பேசிப்போ டீ குடிச்சு டீ குடிச்சு இப்பல்லா டீ டீ பழக்கமாவே ஆயிடுச்சுங்க
டீ லவ்வரா நீங்க
ஆமாங்க டீ இல்லைன்னா அன்னைக்கி நாளே ஓடாது காலைல எந்திரிச்சது ஒரு டீ ஆஃபீஸ்க்கு போறக்கு முன்னாடி ஒரு டீ ஆஃபிஸ்க்கு போனா அங்க ஆஃபீஸ்ல ஒரு டீ அப்புறோ மதியோ வரும்போது டீ ரூம்க்கு ரிட்டர்ன் ஆகும் போது அப்புற சாப்ட்டு சாப்ட்டு அப்புற ஈவ்னிங் போனா டீ நைட் ஒரு டீ இடைல யாரா மீட் பண்ண போனா டீ டீ டீ டீ டீ டீ பைத்தியம் ஆய்யாச்சு
ம் அப்பனா நீங்க அத பத்திரிக்க குடுக் க்கல்லா வீட்டுக்கு போனீங்கினா இன்விடேஷன் வெக்கிறதுக்கு
எல்லார் வீட்லயு டீ கெடைக்கு அதுக்கா அதுக்குலா எனக்கு பெருசா மத்தவங்க வீட்டுக்கு போறது புடிக்காதுங்க அ நா வந்து முடிஞ்சளவுக்கு ஆறாவதுலிந்தே வெளிய படிச்சதுனால எனக்கு சொந்தாரங்களையு பெருசா தெரியாது பெருசா சொந்தக்காரங்கள பேசிக்கவு மாட்டே போனாலுமே இந்த ஃபங்கஷன்லெலா பாத்தீங்கினா எதாவ் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு எங்க ஊர்ல அ ஊர்லன்னா பக்கத்ல சொந்தக்காரங்லாதா இருக்கு நானு எங்க அண்ணே என்ன எங்க அண்ணணு போவோ போய்ட்டு இந்த மொய் செய்யறது வழக்கம் அங்கிட்லா மொய் செஞ்சுட்டே சாப்ட்டு வருவுமா எவனோ ஒருத்தே நம்மள குறுகுறுனு பாப்பான் யாருன் தெரியாது எனக்கு நா பாட்டுக் பாத்துட்டு வந்துருவே எங்க அண்ணே மேபி தெரிஞ்சா பேசுவா நா பேச மாட்டே நா பாட்டுக் நிப்பங்கூட வந்துருவு வண்டி எடுத்து வந்துருவும்மா வந்தக்கப்புறோ எங்க அம்மாக் கம்ப்ளைண்ட் வரு உ மையே பாத்துங்கூட பாக்காம ப பேசாம போறா அவ்ளோ பெரியவனா ஆய்ட்டானா அப்டின்னு க கேள்வி கேட்ரு கேட்ருப்பாய்ங்க எங்க அம்மா வந் சொல்லு இன்னாடா மாமாவ பாத்தியா அ த்தய பாத்திய பேசலே யாரு மாமா யாரு அத்த எனக்கு தெரிஞ்சாதானே பேச முடியு அவுங்க மாமா அத்தைன்னு அப்டின் சொல்லுவே அந்த மாரி வெளிவே படிச்சு படிச் சு சொந்தகாரங்ள தெரியாம் போச்சு டீ குடிக்கன்னா நா போய் மேக்சிமம் எங்க வீட்ல குடிப்பே மத் தபடி வெளியலா போமாட்டங்க பெருசா வீட்டுக்லா யார் வீட்டுக்கு போனாலு எதுவு சாப்பட மாட்டே பெருசா
ம்
வந்துருவே கடையில போய்தா டீ குடிக்கிறது மேக்சிமம்
ம் ம் இல்ல ஒரு ரீல்ஸ்ல பாத்தே அவுங்கப் இன்விடேஷன் வெக்க போவாங்களா பரவால்லிங்
ஆமா ஆமா எ இன்விடேஸன் வெ க்க போனா இந்த எல்லா வீட்லயு வெச்சு குடுத்துவாங்க எதாவ்து சாப்டுங்க டீ குடிங்க ஜூல்ஸ் குடிங்கன் குடுப்பாங்கல்ல
ம் ஆமா ஆமா
அந்த மாரி அதுக்காக அந்த மார்ல்லா போய்லா இல்ல டீ ஆனா கடைக்கு கடையில போய் ஒரு நாளைக்கி எப்படியு ஆறு டீ எழு டீ டெய்லியு போய்டுங்க
ம் ம் ம்
அப்படியே பழகிடுச்சு இப்ப நி நாங்களு கொறைக்கலான் நெனைக்கிறோ முடிய மாட்டிக்கி எதா ஒரு சுச்சுவேஸன் போய் டீய குடிச்சாதா அப்படியே மனசு கொஞ்சோ நிம்மதியாருக்கு டீ கடைக்கு போறது இன்னொரு ப்ளஸ் இருக்கு இப்ப எதோ ஒரு கஷ்டோ கடுப்பா இருக்குன் வெச்சுங்களே ஒரு டீ கடையில போய் உக்காண்டு ஒரு டீய குடிச்சிகிட் டு எல்லாரியு பாத்த வெச்சிக்க நாலு பேரு வருவங்க நாலு விதமா வருவாங்க ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு மாரி எதோ ஒரு நாலு பேர பாப்போமா நாலு ஃபேஸ பாக்கும்போது நம்பளுக் அப்டியே வேற வேற தாட்ஸ் வரு அந்தித மறந்திருவோ
நானு அதே மாரிங்க வீட்டுக்குள்ளயே அடச்சி போட்டுந்தனால எப்படா வெளில போவோன்ட்ருக்கோ
கண்டிப்பாங்க
அய்யோ எப் அந்த வெளிய போனாதா நமக்கு மைண்டே இதா இருக்கு கிராசரிஸ்லா அந்தமாரி ஆடரு போட்டுல்லா அப்டின் யோசிப்பே செரி இப்ப ன்னு வீட்டுக்குள்ளயே இருக்கிறக்கு எரிசலா இருக்கு சும்மா வெளில போயிட்டு வர்லா அப்டின் சொல்ட்டு கொழந்தைங்களையு கெளப்பி வுட்டுட்டு கொஞ்ச நேரோ வெளில அப்டியே ஸ்கூட்டி எடுத்துட்டு அப்டியே கொழந்தைங்களயு உக்கார வெஷ்ட்டு அப்டியே போய்ட்டு வரது
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பத்து நிம்ஷம்னாலு வெளிய போய்ட்டு வந்தீங்ன் வெச்சுங்ளே அந்த ஃபீலே தனியா ஒரு மாரி நல்லா ரெஃப்ரெஷ்ஷான ஃபீல் மாரி ஒரு மாரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகு நாலு பேர பாப்போம் போவோ வருவோ வேடிக்க பாப் எதா பொருள் வாங்கும் போது நேர்ல போய் வாங்கு வீட்டுக்குள்ளே இருக்கறது ஒரு கடுப்புங்க ஓரளவுக்கு மேல நம்மளுக்கு என்ன பண்றோ என்னமோ மாரி மைண்ட் பிரெஷ்ஷரா தா இருக்குமே தவர ஜாலியா இருக்காது அது ரொம்ப நேரம் வீட் குள்ளேந்து கொஞ்ச நேரோ வெளிய போயிட்டு வந்தீங்க வச்சுங்க அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு நம்ம மைண்டே மாறு
ம் ம் நானு அதே மாரிதா எ பையனு அதே மாரிதா வெளிய போ